வாழ்த்து எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
அ சாப்ட்டாச்சி தோழி
என்ன சாப்ட்டீங்க
நா சேமியா தோழி சேமியா தோச
தோச தொட்டுக்க
தொட்டுக வந்து சட்னி
சேர் செரி செரி ஆ நா வந்து தோச சாம்பார்
ம் ஆ ஓக்கே ஓக்கே தோழி
இன்னிக்கி எப்டி போச்சு உங்க வேல எப்டி போச்சி இன்னிக்கி
போய்ச்சி தொல்லய ரொம்ப தொல்லியா
ஓ டெய்லி தொல்லையாதா போகுமா வேல
இனிக் ரொம்ப தொல்லயாய்ச்சு தோழி
ஓ
ஓனர் பூச்சி கத்தனாரு
கத்திட்டாரா
ஆம்மா
ஓ இந்த தப்பு செஞ்சதுனால கத்தனாரா இல்ல உங்க மேல தப்பே இல்லாம கத்திட்டாரா
எ மேலயு தப்பு இருக்குது எ கூட வேல செய்ற பசங்க மேலயு தப்புயிருக்குது
ஆ ஏ நீங்க கொஞ்ச கவனமா செய்யணுல்ல தப்பு தான
இல்ல தோழி நம்ப வந்து ஒப் போய்றோ வெளியே போய்றோ நம்போ
ஆ
எப்பாச்சி ஒரு நாள் தா ஆஃபீஸ்ல இருப்போ நம்போ
ஆ
என்னாய்ச்சி ஓனர் வந்து என்ன எடுக்க சொன்னாரு வெளிய போறத்துக்கு எல்லாஎத்துனும்போது ஒரே ஒரு சைஸ் மட்டு இல்ல நம்ம கிட்ட
ச்செரி
நா பாக்கும்போது இல்ல
ஆ
அது சொன்னோ ஓனர் கிட்ட அந்த பசங்க ரெண்டு பேரு அமைதியாதா இருந்தாங்க ஓனர்கிட்ட சொல்லம் போது கூடோ அவரு புச்சி ஏறு ஏறுன் ஏறி
திட்டிட்டாரு
ம் ஆமா
ம்
ஒரு நால் பேர் முன்னாடி திட்டாரா ஒரு மாரி ஆயிச்சு.
அதெல்லா நம்ப வந்து பெருசா எடுத்துக்க கூடாது அந்த நாலு பேர் ஒன்னு நம்பளுக் சோறு போடப் போற்றது இல்லல
சேரிங் தோழி
அவங் பாப்பாங்க போவாங்க ஆனா அவர் செஞ்சது தப்புதா ஏன்னா அவ வந்து ஒரு மரியாத குடுத்துருக்கணு அது தப்புதா இருந்தாலு நம்ப அத பெருசா எடுத்துக்க வேண்டா
ம் ஆமா ஆமா தோழி அவரே அஞ்சு நிமிஷோ கழிச்சு பேஸ்ட்டார் தோழி ஏங்கிட்ட வந்து
ஆ
நா சோகமா உக்காந்தி இருந்த டென்ஷனா வந்தாச்சி பேஸ்னாரு என்னடா, இப்பல்லாம்மா பண்ணுவே நீ?
ம்
சும்மா ஒரு கோவத்துல பேஸ்ட்டே நீ இன்னா அதிய நனச்சிப்பியா மனசுல
அதுதா அதுதா இப்ப அந்த நாலுப்பேருக்காக நம்ப நம்ப நம்ப அதப் பத்தி நெனச்சா அவங்க வந்து நம்மளுக் சோறு போடுவாங்களா இல்ல காசு தருவாங்களா? அவரு ஒண்ணு பண்ண போறதில்ல
ஆமா தோழி
நாம்ப உழைக்கணு சரி அடுத்த தடவை அந்த தப்ப நம்ம செய்யாம பாத்துக்கணு அவ்ளோதா ஆனா கஷ் டமாதா இருக்கும் இல்லன் நா சொல்ல மாட்டே அத ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க ஏன்னா வேல செய்ற இடத்துல வந்து நமக்கு கொஞ்சோ நிம்மதி இருந்தா தா நம்மளால கொஞ்சோ நல்லா வேல செய்ய முடியு
ஆமா தோழி
இந்த நம்ம வேலை செய்றத பாராட்டலன்னா கூட பரவால்ல நீ இப்டி பண்ற அப்டி பண்ணுறன்னு சொன்னாலே கஷ்டமா இருக்கூ
ஆமா தோழி
இனிமே அந்த மாறி தப்ப பண்ணாதீங்க
அதில்ல தோழி கஸ்டமர் முன்னாடி கத்திட்டாங்ளா அதா ஒரு மாதிரி ஆயிடிச்சு
ஓ அந்த கஸ்டமரு உங்களுக்கு தெரிஞ்சவருங்களா இல்ல
வ வர ரெகுலர் கஸ்டமர்தா அவ்ங்க
ஓ சேரி சேரி சேரி விடுங்க பார்த்துக்கலா ஒன்னு பிரச்சனை இல்ல விடுங்க
அதா வீட்லேயே கால்லியே டென்ஷன் ஆய் போனே
அ
சரி அங்காச்சி நா நென்ச்ச இன்னேகு லீவு போட்டுட்லா வேல வீட்லேயே டென்ஷன் பண்ணியாட் டாங்க அ கன்ஃபார்மா போனா கன்ஃபார்மா திட்டுதா வாங்குவோ ஓனர்கிட்ட
அதுக்கெல்லா லீவ் போட்டா ஆகுமா அப்றோ நமக்கு ஒரு நாள் சம்பளோ போகும்ல
இல்ல தோழி வேற வேலைக்கு போயிடுவே தோழி நானு
ஏ இந்த வேலை பிடிக்கலையா
அப்டி இல்ல தோழி நம்பளுக்கு வேளை லீவ் போட்டன்னா ஒருவேளை நம்பளுக்கு கன்ஃபார்மா இருக்கும்
ஓ சரி சரி
நம்ம எப்போதா லீவ் போட்டாலு நம்மளுக்கு வேல இல்லாமல் இருக்காது
வேற வேலைக்கு போவீங்க
ஆமா இது இதுல வந்து கம்மியாதா சம்பளோ நம்ளுக்கே
சரி
இப்போ வெளியே வேலைக்கு போனேன்னா சாலிட்டா ஒரு ரெண்டஞ்சு மூணாயிரூபா காஸ் சம்பாரிக்கலா ஒரு நாள்ள
ஒரே நாள்ல நல்ல விஷ்யோ நல்லது அப்ப நீங்க அந்த மாரி வேலக்கே டெய்லி போலால்ல
அது வந்து ரெகுலர் வேல இல்ல தோழி அது
ஓ சரி எப்பயாச்சுதா வரு
ஆமா
ம்
இப்ப நம்ப ரெகுலர் போற வேல உட்டு அந்த வேலைக்கு போனன்னா அவ்ளோ தா ஓனரு
ஆமா
அ ஹா அந்த சீசன் முஞ்ச ஒன்ன நம்ம அந்த வேலைக்கு போனோம்ன்னா அவ்ளோ தாக்கா த்து ஆரம்பிச்சுருவாரு நல்லா சம்பாச்ட்டு இங்க வந்து வேல செய்ரியா நீ காசு இல்லன் சொல்ட்டு அப்டின் வாரு
உண்ம உண்ம ஆனா நம்ப எவ்ளோ கஷ்டப்பட்டு காஸ் சம்பாரிக்கிறோ ஆனா அது எவ்ளோ சீக்கர்த்துல கட கடனு செலவு பண்ணிட்றோல்ல
ஒரு அஞ்சே நிமிஷத்ல காலியாயிச்சி சிஸ்டர்
ம் ஆமா ஆமா ஆனா அத சம்பாரிக் க்க நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்றோ எவ்ளோ திட்டு எவ்ளோ அவ்மானோ எவ்ளோ உழைப்பு எவ்ளோ மனக்கஷ்டோ
ம் ஆமா சிஸ்சர்
அப்போ அந்த காச நம்ம எப்டியோ பத்தரமா சேமிச்சி வெக்கணுல்லவா
ஆமா சிஸ்டர் என்ன சொல்றது வாழ்க்கையே வெருப்பா இருக்குது சிஸ்டர்
அதுக்கெல்லா வாழ்க்க வெறுப்புன்னு நாம நெனக்க கூடாது கொஞ்ச கஷ்டமா தா இருக்கு இருந்தாலு இதையு கடந்து போணுல்ல அது தான வாழ்க்க
சர் இல்ல சிஸ்டர் நா எப்டி சொல்றனா ரொம்ப கஷ்டமா இருக்குதே
ம் அ ஆ
அத்னால் தா
முடியிலனா வேற வேலைக் போங்க
இது கொஞ்சோ செட் அயிர்ச்சி சிஸ்
பழகன இடோ செ ட் ஆயிடுச்சி தெரிஞ்ச வேல அதனால போக மனசு வர்ல
இல்ல ஓனர் என்னதா திட்னானு நம்மளுக்கு பண்றது நல் நல்ல விஷியல்லா பண்றா
அதா சொல்லிர்க்கீங்க
ம்
செரி விடுங்க விடுங்க ஃபீல் பண்ண கூடாது ஒன்னு பிரச்சன இல்ல அதையே நெனச் ஆ
ஃபோன் பண்ணே இந்த மாரி வெளியே போறே எதுக் இதுக்கு அதெல்லா நோண் நோண்டி கேட்டாரு நா இப்போ போறே
ஆ
நாளைக்கு வந்து பேசிக்கலா சொல்ட்டு வன்ட்டே
சேரி சேரி எது சொல்லலையா
எதுவு சொல்ல நாளை போய் கேப்பாரு
ஆ
கூட வந்தா இந்த மாரி ஒரு மாரி ஆயிட்ச்சி சார் அதால்தா அவ கெளம்பி போயிட்டா நானே
ஆமா அத நீங்க அவர் கேக்கறப்பே சொல்லிருந்திருக்கலால்ல. சார் இந்த மாரி தனியா பேசிருந்தா கூட பரவால்லங்க கஷ்டமர் முன்னாடியே பேசிட்டீங்க அதனால எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுன் போய்ர்க்கலா
அது அவர் ஒழுங்காக கேட்டுருந்தா கூட பரவால சிஸ்டர் ஃபோன்ல
செரி விடுங்க அத பத்தி நெனைக்காதீங்க. ஆ ஃப்ரீயா விடுங்க நாம்ம வந்து டாபிக் பத்தி கொஞ்ச பேஸ்லாமா டாபிக்கு இந்த ஓலோ இந்த யூபர் உ ஊபர் ஆட்டோ அத பத்தி என்ன நெனைக் கிறீங்க நீங்க வந்து சிட்டில இருக்கீங்க இப்போ அதெல்லா ரொம்போ ரொம்போ ஃபாஸ்ட்டா போகற ஒரு வெஹிக்கல் இல்லயா
ஆமா
அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க மக்கள்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன் நெனைக்கிறீங்ளா இல்ல என்ன நெனைக்கிறீங்க?
மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாதா இருக்குது ஆனா ஆட்டோ ஓட்டுறவங்க கஷ்டமா இருக்குல
என்ன கஷ்டோ அவுங்க வேலையா அதுதான ஆட்டோ ஓட்றத் தான
அப்படி சொல்ல சிஸ்ட இது வந்து எப்படி சொல்லி ரெகுலரா வர கஷ் இது லைன்லே போன்னா நம்மள ச வரு காசு அவுங்க சொல்ற ரேட் தா இப்ப ஆப்லனா என்ன ஆயிச்சுனா கம்மி ஆய்ச்சு ஒரு ஐநூறுவா வாங்குற எத்துல ஒரு முந்நூறுவா வர்துனா என்ன ஆகு லா லாஸுதா அவுங்களுக்கு
ஆமா லாஸ் தா கண்டிப்பா ஏ அந்த மாரி கம்மி ஆயிட்ச்சு திடீனு
ஆப்புலெலா அந்த கம்மி ரேட் தா சிஸ்டர்
ஆ
ஃபஸ்ட்ல நம்ம சொன்னாதா அந்த ரேட்டே வருவாங்க
அதுக்கப்புறோ நீங்க வந்து மீட்ருக்கு மேலன் போட்ரு வாங்கிற்றது அத விட எக்ஸ்ட்ரா தா வாங்குறாங்க
இல்ல சிஸ்டர் ஒ அத் எப்பிடியோ இப்ப கேக்கமாட்டாங்க சில பேருங்க அவுங்களே குடுப்பாங்க கஸ்டமருங்க ஏனா அந்த இது கூட ஓட்டிருக்கே சிஸ்டர் நானு
ம் ஓ பஸ்ஸு ஓட்டியிருக்கீங்க
ம் ஆட்டோல ஆட்டோலா ஓட்டிருக்கே
ம் ம்
இன்னு பைக் வந்ததுனால இன்னு ரொம்பா மோசமாய்ச்சு ஆட்டோக்காரங்ளுக்கலா
ஆம ஆமா ஆம்
ஆமா மக்களு யோசிப்பாங்கள ஒரு ஆளுக்கு ஏ ஒ ஆட்டோ எத்தனு ஆட்டோல போனு அது பைக்கிலே போய்ல்லா
ஆமா ஆனா பைக்ல போறத விட இந்த கவுமண் பஸ்ஸு அந்த மாரி கும்பலா போனாதான நம்பளோடிய பொல்யூஷன வந்து நம்ப தடுக்க முடியு கண்ட்ரோல் பண்ண முடியு
அ இல்ல சிஸ்டர் அ பஸ்ஸெல்லா வேஸ்ட்டு சிஸ்டர்
பஸ்ஸு வேஸ்ட்டுங்ளா ஏ வேஸ்ட்டுன்றீங்க அப்போ நாங்களாம் போறோமே பஸ்ஸுல நாங்களா வேஸ்ட்டா?
அப்டி சொல்ல சிஸ்டர் கூட்டோ அதிகமா இருக்கு அந்த மாரி சொல்ற
ஆமா கூட்டோ அதிகமாகதா இருக்கு நாம்ழதா பத்தரமா போகணு
ஆமா ஃப்ரீ வேற வுட்டாங்க வேற
ஆமா ஃப்ரீ எப்பத்துலெந்து இருக்கில்லயா
தெரியு சிஸ்டர் அந்த அனுவன்லா சொல்றே சிஸ்டர் நானு
நீங்கல்லா போயிருக்கீங்களா பஸ்ல இல்ல பஸ்ல போனதே இல்லையா
நா பஸ்ல தா சிஸ்டர் அதிகமா போவேன்னே நானு
ஆ
எப்போ அந்த ஃப்ரீ வுட்டாங்கள அப்லே ச்சீன்னு ஆச்சி சிஸ்டர் போக கூடாதுன்னட்டு
ஏ
ரொம்போ சிஸ்டர் லேடிஸ்ங்கலா ரொம்ப பேசுறாங்க
ந நீங்க வந்து இப்ப ஒரு ஒரு பஸ்ல போறோம் நம்ப வந்து ஒரு எடத்துக்கு போறோ நாம்ப பாத்து அமைதியா போக போறோ நாம்ம எதுக்கு அவுங்ககிட்ட பேச்சி தர போறோ நீங்க பின்னாடி ஏறுனிங்கன்னா அவுங்க முன்னாடி ஏற போறாங்க அவுங்கவுங்க ஸ்டாப் வந்தா அவுங்கவுங்க ஸ்டாப் இறங்கிட்டு போயிட்டே இருக்க போறோ
இல்ல சிஸ்டர் கூட்டத்துல எப்படியாச்சசு எப்டின்னா சொல்றது சும்மா தள்ளி வுட்டா உங்க படுமா இல்லையா சிஸ்டர்
இல்ல நம்ம வந்து எப்பையுமே தள்ளி தா நிக்கணு
நம்ம எப்பவுமே தள்ளியதா நிப்போ சிஸ்டர் எவி கூட்டோ நிக்க கூட எடோ இல்ல
அது ஒன்னு பிரச்சன இல்ல நீங்க வந்து எப்டி சொல்றது அது ஒன்னு பிரச்சன இல்ல நீங்க ஆட்டோல்லா ஓட்டுவீங்களா
ஆ ஓட்டுவே சிஸ்டர்
சேரி சேரி சேரி ஓகே இணைப்பு முடிய போகுது மிக்க நன்றி
ஓகே சிஸ்டர்